ஹலோ
ஹலோ
வணக்கம் தோழி
வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கோ தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ஆஹ்ன் நல்லாருக்கே தோழி ஆமா தோழி நா சாப்ட்டேன் தோழி மதியோ நீங்க சாப்ட்டீங்ளா
ஆமா தோழி நானு சாப்ட்டே தோழி என்ன சாப்ட்டீங்க தோழி
நான் சப்பாத்தியூ பாஜியூ கொண்டு போனே தோழி காலேஜுக்கு அத சாப்ட்டே தோழி நீங்க என்ன சாப்ட்டீங்க
நான் வந்து என்ன சாப்ட்டே இடியப்போ சாப்ட்டே தோழி
சேரி சேரி தோழி இடியாப்பவு என்ன கறி கொண்டு போனீங்க சேரி சேரி தோழி காலேஜ் எத்தன வருஷோ தோழி படிக்கிறீங்க
காலேஜ் செகண்ட் இயர் படிச்சிட்ருக்கே தோழி
தோழி படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்லான்ருக்கீங்க சரி சரி பி ஜி போட்றீங்ளா தோழி
தெர்ல தோழி அதா இன்னு யோசிக்கல இந்த தேர்டு வந்து ஒரு என்ன மூணு வருஷத்த முடிக்கிறதுக்கே கண்ண கண்ண தள்ளுது தோழி
ஆமா தோழி கண்டிப்பா தோழி நா பி ஜி படிக்கதா தோழி நெனச்ச ஆனா அங்க ஒருத்த பி ஜி படிக்கக்கூடிய எக்ஸ்பன்ஸ் வந்து நம்ம ஒ ஒரு அதுலோ ஹாஃப் எக்ஸ்பன்ஸ் வந்து நம்ம கோர்ஸ் அந்த மாதிரி படி வருஷத்துக்கு ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் பிப்டி தௌசண்ட் போட்டு படிச்சிட்டோன்னா அதுக்கப்றோ நமக்கு வந்து ஒரு சிக்ஸ்டி ஒரு ஃபோர் மந்த்ஸ் கோர்ஸ் ஃபைவ் மந்த்ஸ் கோர்ஸ் இருக்கு அது படிச்சு முடிச்சு ட்டோ அப்டின்னா சிக்ஸ் மந்த்ஸாது இருக்கு மினிமம் படிச்சு முடிச்சிட்டோ அப்படின்னா நமக்கு வந்து அதுக்கப் ப்றோ வேல கெடைக்கு அதுல ஒரு எய்ட்டி தௌசண்ட் கிட்ட சேலரி கெடைக்கு அப்ப நமக்கு கொஞ்சோ ஈஸியா இருக்குல அது பைசாவ ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு அதுவு யோஸ்ச்சிட்டே இருக்க தோழி
ஓ சேரி தோழி சேரி தோழி
கன்ஃபார்ம் ஆகல தேர்ட் இயர் போனது பிக்ஸ்டா ஒரு முடி முடிவு எடுக்கணு தோழி
ஓ சேரி தோழி சேரி தோழி அப்றோ என்ன தோழி வீட் ல எல்லாரு எப்டி இருக்காங்க தோழி
நல்லா இருக்காங்க தோழி அங்க எல்லாரு எப்டி இருக்காங்க
ஆ நல்லா இருக்காங்க தோழி இன்னிக்கி டே எப்டி தோழி போச்சுது
போகல் தா தோழி இன்னைக்கி டய்டா இருந்து சி தல வலி வேற அப்டி போச்சு உங்களுக்கு எப்டி போச்சு
ம் மொக்கயாதா தோழி இருந்துச்சி
சேரி சேரி தோழி என்னாச்சு தோழி ஏ டல்லா இருக்கீங்க
என்ன சொல்ல தோழி ஒரே கொஞ்சோ வயிறு வலியா இருக்கு தோழி வேற ஒன்னு இல்ல
அப்டி இன்னைக்கா தோழி
ஆமா தோழி
மறைப்பீங்க தோழி என்ன விஷ்யோ
புரியல தோழி என்னது
மறைப்பீங்ளே என்ன விஷயோன்ன
மறைக்கிறதுக்குலா இல்ல தோழி நார்மலா என்னன் தெர்ல தோழி ஒரே நத்துல இருந்தே ஒரே வயிறு வலியா இருக்கு தோழி
சேரி சேரி தோழி இன்னைக்கி என்ன காலேஜ்ல ஒரு பொண்ணுக்கு தோழி லவ் பண்ணிட்டு இருந்தாங்க தோழி அவங்க வீட்ல அக்சப்ட் பண்ணிட்டாங்க தோழி ஆமா தோ அவங்களுக்கு இந்த இந்த மந்த்ல அவங்களுக்கு வந்து எந் என்ங்கேஜ்மெண்ட் மாதிரி சும்மா பண்லா அப்டின்ருக்காங்க போல அடுத்தது அவங்க படிச்சு முடிச்சு ஒரு ஃபைவ் டேஸ் அந்த மாதிரிலா கரெக்டா எக்ஸாம் எழுதி முடிச்சு மரேஜ் அந்த மாதிரி இருக்கு தோழி
பரவால்ல தோழி பரவால்ல சூப்பர்
ம் ஆமா தோழி ஒரு ஃபோர் மந்த்ஸ் போலதா தோழி இருக்கு அவங்க வந்து பேட்சப் ஆகி
இங்க அவ அவ ஆறு வருஷோ மூணு வருஷோ கிட்ட பண்ணிட்டு இருக்கா எங்க தோழி
அதா தோழி நம்ம எதிர்பாக் இப்பமா அவங்க வீட்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க அது நடக்கவே அது ராக்கா தோழி ஒவ்வொரு வீட்லயு ஒவ்வொரு மாரி இருக்குறாங்க
ஒவ்வொரு நேரோ ஒவ்வொரு ஆளுக எப்டி மார்றாங்கன்னே சொல்ல முட்ல
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா உங்க வீட்ல எத்தன பேர் இருக்காங்க
எ வீட்டு்ல நா எ அக்கா தா
சரி சரி தோழி
அவங்க வீட்ல
எங்க வீட்ல நா எங்க அக்கா ரெண்டு அண்ணா உண்டு
ஆ செரி தோழி செரி தோழி அக்காக்கு அண்ணனுக்கெல்லா மேரேஜ் ஆய்ட்டா தோழி
அக்காக்கு மேரேஜ் ஆய்ட்டு தோழி ஒரு அண்ணா அப்ராட்ல இருக்காங்க இன்னொரு அண்ண வந்து இப்பதா தோழி பேங்ளூருக்கு டூர் போய்ருக்கா இன்னைக்கி
ஓ சரி சரி சரி தோழி
சரி தோழி இப்ப இ உங்களுக்கு என்ன மாரியான ஃபுட்ஸ் ரொம்ப புடிக்கு
ஃப்ரூட்ஸா
ஃபுட்டு ஃபுட்டு
புஃட்டு என்ன மாறினு சரியா சொல்ல தெரில தோழி எனக்கு
சரி சரி தோழி
சாம்பார் ரொம்ப புடிக்குந் தோழி
ம்
ஒங்களுக்கு என்ன தோழி புடிக்கு
எனக்கு அதா தோழி ரொம்ப புடிச்சிருக்குன்னு சொன்னாலு அவள சாப்டுவே
ம் அதோட காம்பினேஷனே சூப்பரா இருக்
கண்டிப்பா கண்டிப்பா அப்புற கடையில ஒரு கட்டி சட்னி போல ஒன்னு வச்சு தருவாங்க தேங்கா சட்னி அதுவு புடிக்கும் போது ரொம்ப ஆமா அது சாம்பாருக்குள்ள சேந்து சாப்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு
ஆ செரி தோழி செரி தோ
ம்
எங்க க்லா க்லா காலேஜ்ல ஒரு பொண்ணு இருக்கு தோழி என்ன சாப்பாடு அதனால அது கூட சாம்பார் யாரா கொண்டு வந்தா சாம்பார் கூட சேத்து வச்சு சாப்டுவா தோழி
தோழி இன்னைக்கு நா ஒரு சாம்பார் சாப்ட்ட தோழி நல்லாவே இல்ல தோழி இந்த கட சாம்பாரு வெறு தண்ணி தோழி ஒரு பருப்பு இல்ல கய்கறி இல்ல தண்ணியா இருக்கது ரொம்ப ஹெல்து தொழி சாம்பார்லா டயட் ஃபுட் அது வெஜிடபிள்ஸ் இருக்கு
ஆமா தோழி கண்டிப்பா கண்டிப்பா
ரொம்ப நல்லது தோழி அது
கண்டிப்பா தோழி கண்டிப்பா
சரி தோழி அப்புறமா நீங்க ஏதாச்சு சொல்லுங்க உங்க லைஃப்ல்லா எப்டி போகுது
போகுது தோழி லைஃப் போகுது அது ஏதா சொல்லுவாங்களே மேடும் பள்ளமுமா போகுது தோழி உங்க லைஃப் எப்டி தோழி போகு
சரி நல்லா போது தோழி நம் வேற எது சொல்லுற அளவு இல்ல
சரி தோழி லவ் ஏதாது உண்டா தோழி
ஆ உண்டு தோழி உண்டு தோழி டூ இயர்ஸ் தோழி
ம் வீட்ல சொல்லலையா தோழி
இல்ல தோழி இன்னு சொல்லல நாலு நீ இல்ல தோழி இன்னு நாள் இருக்குல தோழி
ஓ செரி தோழி செரி தோழி
நீங்க
ஆமா தோழி எனக்கு அதே போலதா தோழி வீட்ல இன்னு தெரியாது தோழி கொஞ்சோ இருக்குல அது ஒரு காலேஜ் இப்பவு படிச்சுட்டு இருக்கோ இன்னு தேர்ட் இயர்ல்லா முடிப்போ தோழி.
சேரி சேரி தோழி
இப்ப எல்லார்மே சின்ன வயசுலயே
தியா அருக்குறா தோழி இல்லேன்னா வீட்லயே இருக்லா அப்டின்ருக்கீங்களா
ஐடியா இருக்கு தோழி என்னன் தெர்ல தோழி யோசிப்போ ஒரே ஒரு சோம்பேறியா இருக்
வேலைக்கு போறதா இருந்தா மட்டு அடுத்த டிகிரி படிக்க தோழி ஏன்னா அவ்ளோ எக்ஸ்பென்ஸ் கண்டிப்பா ஒரு ஒரு செமஸ்டருக்கு பிப்டீன் தௌஸண் வச்சு பாத்தாலுமே ஆ ரெண்டு செமஸ்டருக்கு முப்பதாயிர் ரூபா மூணு செமஸ்டர்க் க்கு நாப்பத்தஞ்சு நாளுக்கு ஆ ஐம்பது அறுவது வந்துர்துலாப்
எழுவது எழுவது கிட்ட எழுவது அறுவத்த அஞ்சு கிட்ட வந்துரு இல்ல
ஆமா மத்த இதல்லா சேத்தே ஒன் லாக் மேல ஆவுது தோழி வேலைக்கி போகாம நம்ம அடுத்த டிகிரி படுச்சு வேஸ்டு தோழி
அதா தோழி மேலய் இப்ப இந்த மூ இந்த ஒரு டிகிரி வாங்குனோனா கல்யாணத்த பண்ணி வெக்காங்கன்னா அது முடிஞ்சு தோழி
ஆமா ஆமா கண்டிப்பா
இவ வேலைக்கி போனு
இதெல்லா ஒரு டோட்டல் அமௌண்டா ஃபாட்டி தௌசண் ஃபிப்டி தௌசண் அந்த மாரி கெட்டி படிக்கிறது போல இருக்கு தோழி ஒரு வருஷத் சிக்ஸ் மன்ஸ் ஃபைவ் மன்ஸ் அப்டி அது கூட நமக்கு லாபந்தா அதுக்கப்றோ அப்டியே வந்து நம்ம ஒரு டூ மந்த்ஸ்ல வேலக்கு ஆயிர்லா இந்த மாதிரி ஐடி ஃபீல்டு நான் ஐடி ஃபீல்டுலல்லா நம்ம இவ்ளோனா அங்க நம்ம டேரக்டா போய் விசாரிக்கணு ஒரு அஞ்சாறு கம்பெனில விசார்ச்சு எந்த எடத்துல ரேட் கம்மியா இருக்கி சேலரியு கூட கெடைக்கு என்னா பாத்துட்டு அங்கேயே கோச்சிங் தருவாங்க அந்த கோச்சிங்குதா நம்ம ஃபஸ்டு என் ஃபஸ்டு வந்து இனிசியல் பேமண்ட்டு குடுக் குறோ அத குடுத்து நம்ம படுச்சுட்டு அதே கம்பெனில நமக்கு வேலயுமே தந்துருவாங்க. ஓ ஏ ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரு வந்து ஸ்டார்டிங்லே எனக்கு அங்கேந்து வந்து ஃகால் வந்துச்சு. இந்த மாதிரி கோர்ஸ் படிக்கிறீங்ளா கேட்டு
ஆ ஆ
ஆல்ரெடி இங்க கம்ப்யூட்டர் க்ளாஸ் போய்ட்ருந்தே எக்ஸல்க்கு அதுனால நா வந்து சேரல அப்ப அங்கதா எஏ ஃபிரெண்ட்ஸ் இன்னு ரெண்டு பேர் வந்து ஓகேன் சொல்லி நேர்ல போய் இன்டர்வியுல்லா போனாங்க
ஆ
அப்ப என்னன்னா அவுங்க சொல்லிருக்காங்க தேர்ட் இயர்ல வந்து லாஸ்ட் சம்ல வாங்க சிக்ஸ் மந்த் தொடர்ந்து படிச்சீங்கன்னா அதுக்கப்றோ வந்து படிச்சு முடிச்ச ஒடனே உங்களுக்கு மேல ஏர்றது போல இருக்கு அப்டீன்னு ஈவினிங் ஒன்ஹவர் தா தோழி பெருசா ஒன்னு இல்ல சொல்லி தருவாங்க அத நம்ம பாத்துக்கணு ரிப்பீட்டட் நமக்கு புரியல அப்டின்னா நம்ம வந்து கொஞ்சோ படிச்சிருவோ பேசிக் படிச்சிருவோ அப்றோ வேலைக்கு யாருன்ன புறோக்கு நமக்கு வந்து அது ஒரு டூ டேஸ் கஷ்டமா இருக்கு. ஒன் வீக் கஷ்டமா இருக்கு அதுக்கப்றோ நமக்கு ரெகுலரா சேம் ஒர்க் இருக்குங்கிறப்ப நமக்கு அது ரொம்ப பழகிரு சீக்கரமா பண்ணி குடுக்கறது போல இருக்கு இந்த மாதிரி ப்ராஜக்ட் இந்த மாரி சொல்லுவாங்க இந்த டேட்க்குள்ள முடிச்சு குடுக்கணு அப்டின்னு ஸ்பீடா பண்றது போல இருக்கு அவ்ளதா தோணுது செரியா சேலரி இப்ப நா எனக்கெல்லா கால் வந்து அவங்க போன இடத்துல வந்து எய்ட்டி தௌசண்ட் சம்திங் சேரி இருக்கு தோழி
ஓ அப்படியா தோழி
ஃபார்ட்டிஃபைவ் தௌசண்ட் ஆமா தோழி
சூப்பர் தோழி சூப்பர் தோழி ஏன்னா போனா செட்டில் ஆய்ட்லா
ஆமா தோழி கண்டிப்பா தோழி எய்ட்டி தௌசண்ட்ல்லாமே நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்
ஆமா தோழி அதுவு பெண்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குல்ல தோழி
ஆமா தோழி கண்டிப்பா இந்த மாரியு ட்ரை பண்ணணுன் இருக்கு தோழி ஆனா எனக்கு ஊர்ல நறு கோர்சஸ் படிக்கறதுக்குதா கொஞ்சோ விருப்போ கம்மியா இருக்கு தேர்ட் இயர் படிக்கம்போ யோசிக்கற தோழி
ஓ செரி தோழி செரி தோழி
எங்க கம்மி ரேட்டு கிடைக்குது என்ன ஏதுன் பாத்துட்டு போணு தோழி அதா நெனைச்சிருக்கே தோழி
ஆமா இப்ப எல்லா இடம் ஒரே ஃபீஸால தோழி இருக்கு
ஆமா தோழி லைஃப்ல நல்ல டிசிஷன் எப்பவுமே எடுக்கணு தோழி
கண்டிப்பா தோழி கண்டிப்பா சரி தோழி நம் நேரம் முடிஞ்சது ஆ சரி தோழி அடுத்த அழைப்பில் சந்திப்போ தோழி நன்றி தோழி